ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ வணக்கம் சகோதரி
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சகோதரி உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க தோழி எப்படி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா காலைல சாப்பிட்டாச்சா தோழி
ஆஹ் சாப்பிட்டாச்சுங்க தோழி
என்ன தோழி இன்னைக்கு என்ன சிறப்பு இன்னைக்கு என்ன
இன்னைக்கு கோதுமை கோதுமை கஞ்சி தோழி கொஞ்சம் எண்ணய் இல்லாத இருக்கனும்ட்டு அஹ் எனக்கு உடல் பருமனை கொறைக்கலான்னு கொஞ்சம் கோதுமை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாமே தானிய வகை
உடலுக்கு ஆரோக்கியமான உணவு தானே
ஆமாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோழி
ஆஹ் நான் இன்னைக்கு ஆப்பம் ஆப்பமும் தேங்காய் பாலும் தேங்காய் பாலும் தோழி
அதுவும் உடலுக்கு ரொம்ப மிக
உடல் குளிர்ச்சிக்கு வெப்பம் அதிகமா இருக்கு இல்லையா இப்ப வந்து பசங்களுக்கு பையனுக்கு வந்து வயிறு புண்ணாயிடுது அதனால செரி விட்டுட்டு தேங்காய் பால் அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி
செரிங்க தோழி உங்கள்ட ஒரு ஆஹ் எல்லாரும் நல்லா
ஆஹா செரி செரி
சரிங்க தோழி உங்கள்ட ஒரு ஒரு தகவலை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு தான் கால் பண்ணேன் தோழி
ஆஹ் சொல்லுங்க பகிர்ந்துக்கலாம்
உம் இன்னைக்காக அந்த சாலை பாதுகாப்பு பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கள தோழி
ஆமாங்க
உம் அத பத்தி ஓ உங்களுக்கு தெரிந்த தகவல் எனக்கிட்ட கொஞ்சொ குடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சொ பயனுள்ளதா இருக்குந் தோழி
எ எ எந்த பாதுகாப்பு சொன்னீங்க கொழந்தைங்களு
இல்ல நம்மளே ஜென் பொதுவாக போ இருசக்கர வாகனத்துல போறோம் இப்ப நம்ம தலைக்கு சமைந்சு
ஆமா ஆமா ஆமா அக்கா அதுவும் ரொம்ப முக்கியமான ஓரு இதுங்க ஏ அவசியமானது ஏன்னா தலைக்கவசம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நம்மளுக்குதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் அது அது ஆனா எல்லாருமே வந்து கண்டிப்பா தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அதே மாரி தோழி நம்ம அந்த இருசக்கர வாகனம் எடுக்கறிறதுக்கு முன்னாடி பிரேக்கெல்லாம் சரியா இருக்கா அப்புறம் வந்துப்ப பெட்ரோல் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம செ பாத்துக்கணும் டயர்ல வந்து காத்து செரியா இருக்கான்னு பாத்துக்கணும் மெயின்னு ஏன்னா காத்து கம்மியாச்சுன்னு வச்சிகுங்களே அது ஒ ஒ ஒரு டயர் வந்து கீழ இதாவும் அதுக்கப்பறம் அப்புறம் அது கூட நம்மளுக்கு விபத்து ஏற்பட்றதுக்கு ஒரு து ஆமா ஒரு அ இதா இருக்கூ அதனால நம்ம அதெல்லா சே மொதல்லயே அத வந்து நம்போ எல்லாமே அ சரி பாத்துட்டு வண்டிய எடுத்தோன்னுவைங்க கொஞ்சோ நம்பளுக்கு நலமா இருக்கூ
கண்டிப்பா தோழி ஏன் என்ன ஏன் இத திடீனு கேட்டன்னா இப்ப நா வரப்ப பாத் த்தீங்கன்னா சாலை ஒரத்துல அ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள அழைத்து போவாங்க
ஆம்மா
பாத்தீங்கேன்னா அந்த வாகனத்தோட டயருக்கே அணி வெடிச்சி கட்டாங்கர
ஓ ஆ ஆம்மா ஆம்மா ஏன்னா நம்போ இந்த சாலையில போகும் போது இந்த கல்லெல்லா இருக்கு இல்லைங்ளா கூர்மயான கற்க் கள்லல்லா இருக்கு அது அதுல உங்க குத்துன்னா நம்பளுக்கு தெரியர்தில்லைங் தோழி அது வந்து நம்ப அப்டியே விட்டுட்றோ இல்னா அது வந்து அது கூட ஒரு ஒரு டைம் வந்து வெடிச்சிடுதுங்க ம் ஆனா அது ரொம்ப பாதுகாப்பா நம்ப எல்லாமே அதுதா காலையில நம்ப அ வீட்டுக்கு வெளியே நம்ப அ இது கெளம்பும் போது ஒவ்வொரு விஷயமு அத நம்ப சரி பாத்துட்டு கெளம்புனா நம்ப்ளுக்கு நல்லது கண்டிப்பாங்க கவனமா இருக்கணு நம்ப எல்லா விஷயத்திலுமே அதே மாரி ஆ இ இவ்வளோ நாள் ஓடுன அப்டின்னா அதுக்கேத்த மாரி அந்த வண்டிய வந்து எல்லா அவுங்க ட்டு அ யா எண்ணெ ஆயில் எல்லாமே நம்ம வந்து அத திருப் ப்பி புது ஆ ஆயில் ஊத்தறது அந்த மா எல்லாமே அந்த வண்டிய வந்து போ சர்வீ
ஒரு முழுவதுமா சரி செய்து சீர் செய்து பாத்துட்டு ப்ப போரானோ அவ அந்த வண்டிய வந்து எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கு
ஆம்மா இதுல வந்து தலைக்கவசம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அது வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த தலைக்கவசொ அணிய இது வந்து ஒரு என்னாதது இன்னிக்கு வந்து அது வந்து பெரிய விஷ்யமாவே தெரியில
விஷ்யமா தெரில அவங்களோடைய நடைமுறைக்கு வந்து அது வந்து ஒரு ஆ அந்த அவங்களுடைய அழக வந்து அது மு இது பண்ணிடுதோ அவங்கெல்லா எப்பிடி தெரியுங்களா ரொம்மா முடியெல்லா அப்பிடியே அவிழ்த் த்து விட்டுட்டு அப்டியே காத்துல பறக்க அவ்ங் அந்த உயிரப்பத் பத்தி அவுங்குளுக்கு வந்து ஒரு ஏன எப்டி சொல்றது ஒரு பொறுப்பே இல்லாத மாரி போ போய் இந்த ஜன இந்த கலியுக காலோ அப்டி போயிட்ருக்குங்க
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
அது ரொம்பவுமே அ ரொம்ப அவசியம் வேற
ஆமா தோழி இப்ப வந்து மாணவர்கள் பாத் எப்டினா சில பேரு வேகமா போறாங்க பாத்தீங்ன்னா ஆ வேகமா போறாங்கள்
ரொம்போ வேகமா எடுத்து போறாங்க அது என்ன அப்டி ஒரு அ ஓ அர எத்தோ தெரியில அவசரமோ தெரியில அது இல்ல அது ஒர் ரு அவுங்களுக்கு அழகு ஜாஸ்தி படுத்துதுன் நெனைக்கிறாங்ளோ இல்ல அவுங்களோ டைய தெறமைய வெளிகாட்டுறேன் நெனக்கிறாங்ளோ தெரியில அந்த ஒ ரு வேகோ அந்த வேக தடையில கூட அப்பிடி எக்கிரி அ வாங்க தனியா பறந்துருவாங்க போல தெரியிது அந்த அளவுக்கு அப்பிடி போறாங்க
ஆ காலையில பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் இக் இல்லையா அந்த காவல்துறை அதி சிலேதா இந்தாங்க ஆனா இறங்கல இல்லப்பே வந்ததா மதிக்காம கூட ரொம்ப வேகமா போய்ட்டாங்
ஆமா
அது என்ன அத காவல்நிலயத்தில வாங்கி வாங்கி
சாலை விதிமுறைகள வந்து உண்மனு இப்ப சொல்ல போனீங்கன்னா கரெக்ட்டா கடைபிடிக்கணுங்க
ம் ம்
ஏனா நம்பளுடைய அழிவ நம்பளே தேடிக்கிறோ இந்த கால கொழந்தைங்களுக்கு அது தெரிய மாட்டேன்னுது
கண்டிப்பா அவுங்களுக்கு அதெல்லா வந்து ஒரு இதுவா வெளையாட்டுத்தனமாதா எடு சொல்றாங்களே தவர அதோட ஒரு ஒரு முக்கியத்துவோ வந்து மான தெரியில மாணவர்களு சொல்லிக்க முடியாது இப்ப எத்தன அவசரத்த வேலைக்கு போறவங்களு
அது என்னான்னு தெரியல வேலைக் போறவங்க எல்லாருமே போகுறோ ப ஆனா வந்து ஒரு பத்து நிமிஷோ மின்னாடி போகலாமே அதுக்கு அவ்ளோ தூவோ வேகமா ஓட்டிட்டு போறதுக்கு பதிலா இருக்கீங்களா தோழி ஹலோ ஹலோ டைம் முடின்சி இருக்கீங்ளா தோழி
ஆ லைன்லதா இருக்கே
ஹ ஆ இருக்கீங்ளா இருக்
ஆ இருக்கு அதா காலையில தே வ பள்ளி வ வாகனத்துக்கு பின் தொடந்து வேகமா போறாங்க பாருங்க அந்த சிக்னல அதுல இருக்கிற சிக்னலைங் கவனிக்கமாட்டேங்கிறாங்க
அது எதுமே கவனிக்கிறது இல்ல அவங்க பாட்டுக்கு மின்ன பின்ன வண்டி வருதா அது எதுமே தெரியறது இல்ல
ஏன்னா அது பள்ளி வாகனங்கனால கிட்டத்தட்ட ஒரு அம்பது அறுவது கொழந்தைங்க வந்து அந்த வானத்துல பயணிக் இதே அ அதுல உள்ள சிக்னல்லையு பாக்க மாட்டேங்கிறாங்க பாத்தீங்ன்னா பசங்க வந்து
அதே மாரி இந்த வளைவுகள்லாம் வருது பாருங்க முந்தி அடிச்சிட்டு போவாங்க இந்த வ மு வ பள்ளி ம் பேருந்து இருக்கு இல்லைங்ளா அதெல்லா ரொம்பவே எங்க வீட்டுக்கிட்டயே ஒரு ரெண்டு டைம் அந்த மாரி விபத்து ஆயிடுச்சி
ஆ அது பள்ளி வாகனோ இடது பக்கம் போக்கூடாது வலது பக்கம் தா போகணு அப்படியே முந்தி போணுன்னாலு வலது பொக்கந்தான முந்தி போகணு
வலது பக்கோ போம்மோது நெ எ திர் வெயில வர்றவுங்க அ எ அவுங்களுக்கு வழிவிட்டுருக்கோமா இல்ல அவங்க இடி ச்சி தள்ளிட்டு போறோமான்றதே கவனிக்கறது இல்ல
அது ஒன்னுதா தோழி
ஆமா உங்களுக்கு எதோ சிக்னல் கடைக்கலியா தோழி தோழி இருக்கீங்களா
ஏ தெரியல சிக்னல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல நா விட்டு விட்டு கேட்குது
ஆ அதா உங்களோடது ஏதோ இதா இருக்குது நான ஒரே இடத்துலதா இருக்கே
அப்டியா தோழி நானு ஒரே இடத்துல நின்னு தா ரொம்ப நேரம் கைய திக்கி வச்சுட்டு பேசி இருக்கதோ சிக்னல் ப்ராப்ளம் ப நினைக்கிறே சரிங்க தோழி சரிங்க தோழி உண்மையிலயே வந்து இது ஒரு பயனுள்ள தகவல் தா வந்து அ வேற ஏதாச்சு வேகத்தடையினால போறப்பையு நம்ம வந்து பாத்து போகணு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள அழைச்சிட்டு போற இப்ப இந்த வேகத்தடையில போறப்ப கொஞ்சம் இறக்கி ஏத்தனா பரவாயில்ல அவங்களையு அதே வீட்டு கழிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களோட பாதிக்குதலைய வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேன்
அந்த வேக தடை எல்லா மெதுவா இடு இது பண்ணி போனாங்கன்னா நல்லா இருக்கு ஆமாங்க
இன்னு நம்ம நம்மளுோடைய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அத வேகத்தட வந்து ஒரு கொஞ்சமா ஒரு அந்த முனையில மட்டு கொஞ்ச இந்த மாரி கொழந்தைங்க அழைச்சிட்டு போறதுக்கு கர்ப்பிணி அழைச்சிட்டுக்கு வயசான போறவங்களுக்கு கொஞ்ச ஏ கூட்டு இருந்தாங்க இறக்கமா இருந்து வச்சுன்னா இன்னு வசதியா இருக்கு எந்த ஒரு அசம்பாத நிகழ்வு இருக்காம இருக்கு
இல்லைங்க இறக்கமா இருக்குன்னு வச்சுட்டுக்க வயங்களே அவங்க என்ன இது பண்ண வாங்கந்தா இருசக்கர வாகனங்க சந்து புந்துல புகுந்து அந்த இறக்க இருக்குதுன்னு டக்குன்னு அந்த வழியா வந்துடுவாங்க ஆ அத
அக்காக தா செய்யறோ ஆனா அதுவே அவங்க வந்து
அதுவே அவங்களோடைய அவங்களுக்கு இது பயனா இருக்குதுன்ட்டு அவங்க அந்த இதுலயே பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா தோழி ஆமா தோழி
ஆமா
இப்ப ரீசன்னா இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில மூ ப பசங்க வந்து இறந்துட்டாங்க சாலை விபத்துல வந்து காரு வண்டி வந்து தன்னுடைய கட்டு பாட்டை இழந்த அந்த மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிற கொழந்தைங்க தா வந்து அவங்க மேல வாகனம் மோதி அந்த இடத்திலேயே மாணவர்கள் வந்து இறந்துட்டாங்க எல்லா மனச ரொம்ப பாதிக்குது துவையாதா உண்மிலையதா தோழி
ஏனா அவங்க எத்தனை கனவு காண்டுட் ட்டு அந்த கொழந்தைங்க பள்ளி இப்ப வாகனத்துல போகும்போது ஆ சோ அதெல்லா நெனைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு
அம்மா தா ஆமா தோழி ஆமா தோழி சரிங்க தோழி ஒங்கள நீங்க வள வந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி இது சம்பந்தமா நாம் இன்னொரு தடவ விவாதம் பண்ணுவோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்க ஆஹ
ஆ